ஹல்
ஹலோ
சொல்லுங்க லக்ஷ்யா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே
ம் சாப்ட்டீங்ளா என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஆ சாப்ட்டே இப்பதா ஒர்க் என்ன மாரி ஒர்க் போயிட்டு வந்தே போயிட்டு வந்து
அப்டி அப்டிங்களா எதுவு சமைக்கிலி ங்ளா எந்த ஒர்க் இல்லிங்களா வந்து ஃப்ரீ ஆயிட்ருக்கீங்க
ஆமா வந்த ஒட்னே ஃப்ரீ ஆயிட்டே எப்பவுமே அம்மாதா சமைப்பாங்க அத அதனால நா ஃப்ரீ ஆயிட்டே நீங்க சமைச்சிட்டிங்ளா என்ன பண்றீங்க
ஆ நா பாத்தீங்கன்னா ஒர்க்கு போயிட்டு பாத்தீங்கன்னா இப்பதா ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தா ஆகுது வந்து இதுக்கப்பறந்தா நா எல்லா ஒர்க்குமே பாக்கணு வீட்ல
ம்
இப்ப ஆ எங்க வீட்ல நாதா எல்லாமேன்ற மாரி எப்டினா சமைக்கிற வேலையல இருந்து எல்லாமே நானு ஹவுஸ் ஒயஃப் மாரி எங்கயே வீட்டுலே இருக்கணு
ஓ
எவ் வீட்டு வேலையு பண்ணணு
ஆ ஓகே உங்களுக்கு எந்த மாரி உணவுலா புடிக்கு
எனக்கு பாத்தீங்கனா எனக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கனா எல்லாருமே சொல்றது பிரியாணி தா ரொம்ப புடிக்குன் சொல்லுவாங்க நானு கூச்சப்படாம சொல்றே நா எனக்கு பிரியாணி தா ரொம்ப புடிக்கு
அப்பிடியா எல்லாருமே பிரியாணி சொன்னா அப்றோ என்ன பண்றது
ம் ஆனா பாத்தீங்கனா பிரியாணின்றது இப்பதே ஆ நம்ம எப்டி சொல்றது என்னோட இப்ப ஏஜ் என்னோட ஏஜுக்கே பாத்தீங்கனா ஒரு டென் இயர்ஸ்க்கு மின்னாடி பாத்தீங்கனா பிரியாணினா அவ்ளோ ஒரு விருப்பமா இருக்கு சாப்புட்றத்துக்கு ஆசையாவு இருக் இப்ப பாத்தீங்கனா அத பாத்தா பயமா இருக்கு ஏனா ஏ சொல்றனா அதுல அர்ஜினமோட்டோ தேவயில்லாத ஒரு மஸ் சாலாலா ஆட் பண்ணி ரொம்பவே அத சாப்ட்டாலே பாத்தீங்கனா நெக்ஸ்ட் டைம் அத ஏன்டா அத வாங்கி சாப்ட்டோன்ற மாரி சமைக்கிறாங்க இப்பெல்லா
ஆமா ஆமா
கண்ட சாப்பாடு சாப்பிட்றதே பிரியாணி சாப்புட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு
ம் ம் ஒங்க வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க
ஆ எனக்கு பாத்தீங்கனா ரெண்டு பசங்க இருக்
ஹலோ ஹலோ ஹலோ சபிதா கேக்குதா ஹலோ